அ
அ கேக்குதுங்களா தோழி
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி
ம் சொல்லுங்க தோழி இந்த இந்த மயிலோலா குடுக்குறாங்கள தோழி அதலா கொழந்தைங்களுக்குலா குடுக்குறதுண்டா தோழி நறைய பேர் வீட்டுல இந்த மயிலோ வந்து இருந்து பாக்குற தோழி நானு
கண்டிப்பா வந்து அந்த மயிலோவு குடிக்க கூடா தோழி
ஆ அத்தா எனக்கு நா இந்த இத சாக்லேட் ஃபிளேவர் க இந்த வெல மாரி கலந்தது குடுக்குறதில்ல இருந்தாலு கேக்குறே இந்த மயிலோங்குறது அது ஒண்ணா என்ன ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக உள்ளது தானே அது வேற ஒண்ணு பெருசாலா ஒண்ணு இதுக்
அதுல ஒண்ணு எந்த ஸ்டாமினாவு கெடையாது தோழி ஜஸ்ட் வந்து சுகர் தா உங்களுக்கு அது இருக்கு இது இருக்குன்னு எல்லாமே போடுறாதா ஆனா அத பொறுத்த வர பாத்தீங்கன்னா அதோட எப்டி சொல்றது அதுக்கு ஒரு பொருள் வந்து அதிக வந்து செயல்ஸ் ஆனா அதுக்கு காரண வந்து அத ஒரு சில எடத்துல வந்து நாட்டு இந்த நாட்டு பொருட்கள் எல்லா இருக்குன்னா அதோட சத்துக்கள்னால போய் ரீச்சாகு இப்ப பருப்பு கொஞ்ச எடுத்து பயிருலா வந்து எவ்வள சத்துள்ள உணவு எத்தன பேர் வீட்ல சாப்பட்றாங்க நனைக்கிறீங்க சொல்லுங்க பாப்பாே
இல்ல எனக்கு தெரிஞ்சு கம்மி தா நனைக்கிறே எல்லார் வீட்லயு கெடையாது
ம் அதே நீங்க என்னம்ட்டு என்ன கேட்டீங்க
இந்த மைலோ அது து
ஆ இப்ப இப்ப கரெக்டா சொல்ட்டீங்கீங்க பாத்தீங்களா இதுக்குன்னா நா தெரிஞ்சுக்கிட்டே தா போ ஒகள்ட்ட கேள்வி கேட்டே இப்ப கேட்டோனே கரெக்டா அத புடிச்சட்டீங்க பாத்தீங்களா அதுக்கு காரண என்னது தெரியுமா விளம்பரோ அந்த விளம்பரத்துல பாக்குறத பா த்துட்டு ஒரு பொருள் நல்லா இல்லன்னாலு அந்த பொருள் வந்து சேல்ஸ் ஆகு நல்லா இருக்குனாலு அந்த பொருள் சேல்ஸ் ஆகு ஒரே காரணொ அட்வர்டைஸ் மன்ட் மட்டுதா விளம்பரோ இல்லன்னா எந்த பொருளு ஓடாது எந்த தொழியா அதுலயு எதுவுமே ஒடா அந்த மீடியா துறையில ப தீங்கன்னா அந்த விளம்பரத்துனாலதா பாதி ஓடுது
ம்
அந்த பொருள் வந்து கெடுதல தா கொடுக்குறானு இந்த சிப்ஸு எத்தன தவ தட பண்ணிட்டாங்க அந்த குற்க்குரே
ஆமா அது சாப்புட கூடாதுதா இன்னுமே பிள்ளைங்க வாங்கிதா சாப்புடுதுங்களே
அந்த லேசு ஜிப்ஸு பாக்கிட்ருக்குல
ஆமா ஆமா
அத மொதல் கொண்டு விட மாட்டேதுங்க நல்லா திங்கிதுங்க அந்த பிள்ளைங்க நேத்து ஒரு ரயில் வண்டியில நேத்து நா போகும்போது நானு எனனோட தோழியு வெளில போயிருந்தோ அப்ப நல்லா பாருங்க அந்த பொண்ணுக்கு வந்து வயசு வந்து ஒரு இருவத்தி அஞ்சு வயசு இருக்கு சாரி இருவத்தி மூணு வயசு இருக்கு ஆ இ எ ப்டியா இருந்தாலு ஒரு இன்னு ரெண்டு வருஷத்துல இல்ல அடுத்த வருஷத்துல கல்யாண பண்ணிடுவாங்க பசங்க ஒரு ஆறு பேர் இருக்காங்க இந்த லேஸ் பாக்கெட்ட நா போய் அந்த ரயில் நிலையத்துல எனக்கான அப்பார்ட்மெண்ட்ல நா என்னோட எடத்துல ஒக்காந்துக்கே நா வந்து ஒக்காரும் போது ஒரு பாக்கெட்ட பிச்சி எல்லா ஷேர் பண்ணி சாப்டாங்க அதுக்கப்பற அந்த பொண்ணு இன்னொரு பாக்கெட்டையு வாங்கிட்டு வந்து சாப்டுச்சு தனியா அதுக் அதுக்கப்புற ரெண்டு ஊரு போனதுக்கு அப்புற பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பாக்கெட் வந்து சாப்டு அதாவது நா அந்த ஊர் அந்த நா கெளம்புன எடத் துல இருந்து நா எறங்கறதுக்குள்ள அது நாலு பாக்கெட்டு லேஸ் பாக்கெட்டு வாங்க முப்பது ரூவா பாக்கெட்டு
ஓ செரி செரி செரி செரி
முப்பது ரூவா பாக்கெட்டு வாங்கி சாப்டுட்டு இது சாப்டுறக்கறதுனால இத ஆசைக்கு சாப்டுச்சா இல்ல இது சாப்டனுன்னு சாப்டுச்சா இது சாப்டதோட விளைவு இதுக்கு என்ன பண்ணுனு நெனைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க நானே பெண் கொழந்த வச்சிருக்கே நாளைக்கு இது மாரி சாப்புடும் போது இது எந்த எடத்துல வந்து நிக்கு
ஆமா கண்டிப்பா இல்ல பசிக் சிக்கு சாப்ட்டு வச்சிருக்கு போலக்க ஒரு கட்டது அதா ஆனா ஒண்ணு சாப் புடா இதுல நாலு வேறையா
நாலு பாக்கெட்டு அதுல ஒரு பாக்கெட்டு கூட நா திங்கறதுக்கு இதா இருக்கு அத அப்டியே நெருப்புல காமிச்சிங்கன்னா எரியுது
ஆமா
நா அதுல செல்ல பாத்துட்டு போய் அத ஒண்ணெ ஒண்ணு எடுத்து ஒரு நாள் என்ன பண்ண நெருபுல காமிக்கிறே தக தக தகன்னு ஏரியுது
ஆமா அது ஏரியுந்தா சொல்லுவாங்க ஆனாலுமே அத தட பண்ணாமதா வச்சிருக்காங்க சூப்பர் மார்க்கெட் மொத கொண்டு வச்சிருக்காங்க என்னா பண்றது
எதையு ஒளிக்கவு மாட்டறாங்கன்ன நா என்ன சொல்ற நல்ல பொருள கொடுங்க நல்ல சாப்புற உணவு கொடுங்க அந்த மொள கட்டுற பயிறு ஒரு முட் ட்டய கொடுத்தீங்கன்னா அந்த புள்ளைங்களோட உடல் ஆரோக்கியொ நல்லா இருக்கு அ ஒரு வெளையாட் டுல இருந்தாங்கன்னா கூட சாப்புற சத்து உள்ள வெளையாட்டு ஒரு ஆர்வமா செமினா அதிகமா கெடைக்கு
ம்
நா இத மாரில்லா செய்யலா இதல்லா பிஸ்கட்ட வாங்கி குடுக்குறது ஜூஸ வாங்கி குடுக்குறது அது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்துட்டு ஏ புள்ளைங்களே அந்த பாடு படுத்து கடைக்கு போனா கையெல்லா விறுவிருங்கு வண்டிய வுட்டு அந்தண்ட பான்ஞ் அஞ்சடி தள்ளி நின்னுங்கன்னு சொல்லுவே நா போய் பால வாங்கிட்டு வர நீங்க இங்கேயே நில்லுங்க ஏன்னா நா அங்க உள்ள போனேனா வச்சுங்க ஒண்ணுமே இல்லாம ந நா கொண்டு போனது பத்து ரூவாயா இருக்கணு அடுத்த பத்து ரூவாய்க்கு அது ரெடியா யோசிச்சு வச்சிரு அதனால என்ன பண்ற து ஆளுக்கு ஒரு அங்கிருந்து வரும் போது கல்ல முட்டாய் எள்ளு முட்டாய் ஒண்ண அஞ்சு ரூவா பாக்கெட்ல ஒண்ணு வாங்கிட்டு வந்துருவ வாங்கிட்டு வந்து ஒரு கல் ஒரு எள்ளு முட்டாய கொடுத்து ஆளுக்கு பாதி புட்டுக்குங்கன்னு சொல்லிடுவ பாதி பாதி எடுத்துக்குங்கனு பொண்ணு என்னத்தா நாங்க சாப்டுறது எனக்கு வேணானு தூக்கி போட்டு போவா
பிளாக்
இது எதுக்காகனா வாங்கி குடுக்க தெரியாம இல்ல ஆளுக்கு பெருசாவே ஒன்னு வாங்கி குடுத் து போயிருக்கலா ஒன்னு திங்கும் போது மத்தவங்களுக்கு பாக்க வச்சு குடுக்க கூடாது பிரிச்சு குடுக்கணுங்கிறதுக்காக நான் இன்னி இன்னை வரைக்குமே சரி என்னோட பிள்ளைங்களுக்கு ஏதாது ரொம்ப ரேரா கேட்டா ஒன்னு வாங்கி குடுப்ப இல்லன்னா ஒன்ன வாங்கி பாதி பாதியா கொடுத்துக்க சொல்லிடுவ ம் அதுக்கு சண்ட வரு எனக்கு நெறைய இருக்கு ஒனக்கு சின்னதா இருக்குன்னு
நீங்க சொல்ற மாரி ஒன்னு கவனிச் ச பிஸ்கட் வந்து குடுக்க தா கூடாதுனு சொல்றாங்க இப்போ எனக்குமே மருத்துவர் வந்து அவனுக்கு பிஸ்கட்டே கொடுக்காதீங்க ஸ்டாப் பண்ணிடுங்கந்தானு சொன்னாங்க இப்ப ஒரு பன்ணெண்டு மாசமா வந்து மூணு மாசமாவே வந்து அவனுக்கு எதுவு கொடுக் கறதுல்லா கொஞ்ச கொஞ்சோ ஸ்டாப் பண்ணி வச்சிர்ணொ இப்ப இப்ப ஒரு மாசமா எங்க கூட இல்லைல இப்ப அங்க போனத்துல இந்து ஆரம்பிச்சிட்டாப்புல இப்ப இங்க வந்து பிஸ்கட் நெறையா தா எடுத்துக்குறாப்ல அது எடுக்கதா வேணான்தா சொன்னாங்க மருத்துவரே அல ஒன்னு இல்ல எத்துக்காதீங்க அப்டினு அவர் ஆசைக்காக வேன்னா ஒரு இந்த மில்க் பிக்கி இருக்குலா அத மட்டு வேணா வாங்கி போடுங்க வேற எதுவு வாங்கி போடாதீங்க அப்டின்னாங்க இப்போ பாத்தாக்க இவரு இந்த பிஸ்கட்டு தா நெறைய அத சாப்ட்டுட்டு பசி எடுக்காது போளுக்கு அந்த ப சாப்பாடு இது பண்ணிறாரு ஃபுல்லாவே
ம்
அதெல்லா என்ன கேட்டா அதல்லா தப்புதா நீங்க சொல்ற மாரி இந்த கஞ்சி மாவு அவுருக்கு அந்த முட்ட சாப்பாடு கொண்டக்கல்ல இந்த மாரி சாப்ட்டாலே போது என்ன பொற்த்த வரிக்கு
நீங்க சொல்றது மாரி வந்து இரும்பு சத்துகள் உணவு வந்து எல்லா குடுப்போந் தான கொழந்தைங்களுக்கு அது திங்களனாலு கண்டிப்பா நம்ம வந்து கருப்பு கொண்டக்கடல வந்து டெய்லி அது எதோ உணவுல வந்து சாதார்ணோ இல்லன்னா அது கொழந்தைய வந்து அத விருப்பி சாப்பிடுற அளவுக்கு நம்ம வெச்சுக்கிறோ இப்ப நேத்து மொதக்கொண் டு என்னுடைய கொழந்தைக்கு பெரிய கொழந்தைக்கு என்னென்ன சொன்னேன்னா
ம் ம்
இந்த மாதவிடாய் காலத்துலருந்து பெ பெரிய பிள்ளை பெரிய பிள்ளை ஆய்டுதுங்கல்ல அத பத்தி நே த்து நா என்னோடைய கொழந்தைக் வந்து சொல்லிக் குடுத்தே ம் என்ன என்ன சொல்லி குடுத்தன்னா அ ம் பெரிய பொண்ணு ஆவரத்னா என்னான்னு கேட்டத்துக்கு வந்து எ பாப்பா சொன்னா பெரிய பொண்ணு ஆவுரத்னா பெரிய பொண்ணு ஆவுரதுமா அப்படி சொல்லிட்டா தெரியல அ ப்பறமா என்னா சொன்னான்னா மாதவிடாய் காலங்கள்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ நாப்கின்ன பத்தி சொன்னா இந்த மாரி இருக்குமா அப்படின் சொல்ட்டு இந்த மாரி ரத்ததோட வெளிப்பாடு அப்டின் சொல்லிட்டு ஓப்பனாவே சொன்னா நாள் நானு அவர்ட்ட ஓபனா கேஷ்வலா பே இந்த மாரி இருந்துச்சுன்னா நீ வந்து உனக்கு வயிற்று வலியா இருந்துச்சு தீராத வயிற்றுவலி இல்ல திடீர்னு மயக்கமா இருக்கு எதுவா இருந்தாலு என்கிட்ட நீ வந்து சொல்லிர்ணு அப்படி இல்ல இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு ம் அ இந்த மாதவிடாய் காலோ ஏற்படும்போது வயிற்று வலி இருக்கு இந்த மாரி இருக்குனா மொதல்ல என்கிட்ட சொல்லக்கூடாது அ ப டீச்சர்ஸ் அங்க இருக்குறாங்க நீ எந்த எடத்துல இருக்யோ அங்க யாரு உனக்கு முன்னுரிமல யாரு இருந்தாலு செரி ஆண்கள தவர பெண்கள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட தாராளமா நீ இந்த விஷயத்த சொல்லலா அப்டின் சொல்லிட்டு நேத்தி எ பொண்ணுக் கு நா க்ளாஸ் எடுத்த ரொம்ப டீப்பா சொல்லிக்குடுக்கல அ மேலோட்டமா இப்ப இதெல்லா இப்ப ஆ இது இது வந்து எதுக்கா சொல்றனா ஒவ்வொரு பேரண்ட்டு வந்து பெண் கொழந்த வச்சிருக்காங்கன்னா சில விழிப்புணர்வு விஷயங்கள கண்டிப்பா ஒரு கொழந்தைங்களுக் கொடுத்தாவே ஆவணு அது வந்து இந்த மாதவிடாய்க் காலங்கள்ல குளிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ப நம்பமா குளிக்கிறோ பசங்க பெரிய புள்ள ஆவுற்த் தெரியில இந்த விஷயங்கள சொல்லி குடுக்கலா இத வந்து எல்லா பெற்றோர்களு செய்றாங்களா என்னான்னு எனக்கு தெரியல
கண்டிப்பா தோழி எங்க அக்கா வந்து பாத்தீங்ன்னா சொல்லிக்குடுத்தாங்க அத்னால இப்ப பாப்பா இப்பதா கொஞ் ஒரு கொஞ்ச கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏஜ் அட்டென் பண்ணா அதனால இப்ப தெரியுது அவுங்களுக்கே எல்லாமே சொல்றாங்க கொல்றாங்க நீங்க சொல்ற மாரி அக்கா சொல்லிக் குடுத்துதா இது பண்ணுவாங்க இப்ப எத்தனாவ்து தோழி படிக்கிறாங்க பொண்ணு
என்னோட பொண்ணு வந்து ஆறாவத்தா படிக்கிறா அவ ஆனா இருந்தாலு நா இப்ப என்னா சொல்லி குடுக்குறனா இப்ப அவங்களுக்குன்னு சொல்லிக்குடுக்கல அவுங்களோட ஃப்ரெண் சர்க்கிளே பாத்தீங்கன்னா அ வச்சிருப்பாங்க இப்ப சொல்ட்டு அளிக்கலா இந்த மாரி இருக்கும் போது சில விஷயங்கள எடுத்துரைக்கல்ல அதனால இந்த மேலோட்டமா நேத்து மட்டு இந்த க்ளாஸ்ல சொல்லி குடுத்துருக்க அதுக்கப்புற என்னன்னா நாளைக்கு நாளானைக்கு ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு அவளுக்கு அதனால சொல்லிக்குடுங்க கண்டிப்பா பெண் குழந்தைகளுக்கு வந்து இத சொல்லிக்குடுக்குறது ரொம்ப நல்லது
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா
எத்தன பேரு நாப்கின் வெக்க தெரியாம இருக்காங்க தெரிமா
புரியுது ம்
ஆனா பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட் வந்து ஒருத்தர் எதன சொல்லி குடுத்துருப்பாங்க அவங்ளுக்கு சொல்லி குடுத்தாங்கள்ள
இப்ப உள்ளவங்க ஒத்துக்கறாங்கல்ல எத்தன பேரண்ட் வந்து திட் ட வந்து அந்த மாரி டைம்ல அது ட்ரெஸ்ஸு பண்ற வரைக்கு அது யாரு பாக்கற தோழி
ஆ எல்லார்லா பண்ண மாட்டாங்க தோழி சில பேரு தா அதெல்லா எனக்கு எனக்கு தெரிஞ்சி இருந்து பண்ணி இது பண்ணணு அவங்களுக்கல்லா
ம் ம் சேரி தோழி கண்டிப்பா நாங்க வந்து எழு இன்னொரு தட செஞ்சு பாக்கணும்
ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
ஆ இங்க ஆ எல்லாருமே தூங்கிட்டாங்க தோழி அதலா ப சங்கல்லா எல்லா தூங்கிட்டாங்க எல்லா அங்க அம்மா வீட்லா இருக்காங்க அதனால எல்லா படுத்துருவாங்க சீக்கிரோ
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி ம் ம் ம்
தோழி ஒங்க கொழந்தைக்குமே இந்த கேழ்வரகு ம் இந்த ம் ஆ நவதானியங்கள் செஞ்சதது இது எல்லாமே குடுங்க தோழி பருப்பு வகைகள்ல முடிஞ்சளவு நறையா சேத்துங்க பாசி பருப்பு வந்து அதிகமா சேத்துக்கலா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நா என்ன தோழி பண்ற மின்னடி பாசிப்பருப்பு வச்சு கூட்லா வைக்கும் போது விரும்பி சாப்டாப்பல தோழி சும்மா ஒண்ணு இல்ல அன்னைக்கு சரி பொறிச்ச கொழம்பு வச்சு குடுத்து பாக்கனுன் குடுத்து பாத்தாக்க எனக் கைத்துலதா வச்சு குடுத்தாங்க கொடுத்து பார்த்தாக்கா அப்டியே எடுத்துட்டு வர புடிக்காம அ எனக்கு இது புடிக்காத அது புடி இப்ப ஏதோ ஆரம்பிச்சிருக்காரு இப்ப புதுசா முன்னல்லா எது குடுத்தாலு சாப்பிடுவாப்பல இப்ப இந்த கூட்டு எல்லா வச்சு குடுத்தா ஆரம்பிக்கிறாரு புடிக்காது புடிக்காது புடிக்காது இதே ஊட்டி விட்டா சாப்பறாப்பல
ஊட்டி உட்டு கீழ வந்து அலைபேசி வச்சுட்டீங்கன்னா அந்த சாப்பாடு எங்க தா போகுந் தெரியாது
அத சொல்லுங்க இப்ப சொன்னீங்களே கரெக்ட் அப்டியே வயிறு ஃபுல்லனாலு
அது அம்மாவு அப்பாவு வேணுன்னு கேக்குதா இல்ல அம்மா மட்டு கேக்குதா இல்ல அந்த புள்ள வந்து போன கேக்குதா அம்மா நீ போய் வேலைய பாரு போன பாருன்னா அப்ப என்னா அர்த்தோ எனக்கு எனக்கு தேவ வந்து போணு தா நீ என்ன வேல வேணாலு பாத்துட்டு வா
அத சொல்லுங்க இல்ல வயிறு ஃபுல்லனாலுமே திரும்பிலா கேட்டுலா நா பார்த்துருக்கே இந்த மாரிலா நடந்திருக்கு
ம்
நீங்க இது சொன்னீங்ளே இது ரொம்ப கரெக்டா அப்ப எது குடுக்குறாலு ஒண்ணு தெரியாது புடிக்காதது கூட யரங்கு அப்டியே
இப்பல்லா ஊருக்கு போவேல ஒரு பொருள் வாங்கி தரன்னா பத்து ரூவாய்ல வாங்கி தருவிங்களா கேட்ட அஞ்ச ரூவாய்ல வாங்கி
ஆ கேக்குறப்புல ஆ
பத்து ரூவான்னா என் ப்ரெண்ட் எல்லா வந்து ஓகே எல்லா ஜாலியா இருப்பாங்க அஞ்சு ரூவானா ரொம்ப கஷ்ட கஷ்டமாயிரு எல்லாருமே சில பேர் பேசலா மாட்டாங்க அப்டின்னு அதா சொன்ன அந்த பேசாத பொண்ணுகிட்ட போய் நீ பேசுமா நீ சாக்லேட் வாங்கிட்டு போவேனான்டாங்க ஒரே வார்த்தையா
ஆமா கண்டிப்பா அது தேவ இல்லையே
அதாவது என்னால என்ன முடியுமோ அதான செய்ய முடியு அடுத்த பதிவுல நம்ம பேசுவோ தோழி இத பத்தி நன்றி ஆ நன்றி